ஹலோ ஆஹ் கேக்குதுங்களா ஆஹ் வணக்கம் வணக்கம் ம் ஆஹ் நான நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்களா உங்களுக்கு கேக்குதுங்களா தெளிவா ஆ எனக்கு கேட்கது உங்களுக்கு கிளியரா ஆ ஓகே ஓகே
கேக்குதோ செரி ஓகே ம் ஃப்ரீயதா கேக்குதுங்க ஆஹ் சாப்டங்க
ஆஹ ஓகே ஓகே அப்பறம் நம்ம இன்னைக்கி எத பத்தி பேசலாம் ஆஹ் பேசலாம் பேசலாம்
செரி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான அப்டியே பேசுரன்
ஆஹ் ஓகே சோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஒரு நாளுக்கு நாள் அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அதாவ நாளுக்கு நாள் வந்து தொழில்நுட்பம் வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு
ஆமா
பாத்திங்கனா நல்லதுன்றீங்களா இல்ல கெட்டதுன்றீங்களா என்ன பொறுத்த வரைக்கும்
உம்
டது அது ஒரு சில விதத்துல நல்லது
ஆமா எனக்கும் அப்படித்தான் தோனுது என்ன சில விதத்துல நல்லது ஒரு சில கெ இப்ப அந்த காலத்துல எல்லாம் துணி தொய்க்கிறது தான் கைல தான் தொய்ப்போம் ஆனா இந்த காலத்து வாஷிங் மிஷின் கிய்து ஏன்னா நமக்கு கொஞ்சம் வேலை குறையது அந்த காலத்து அந்த காலத்துல வேலை செஞ்சு செஞ்சே உடம்பு கொஞ்ச இது ஆயிச்சுனுவாங்க ஆனா இப் இப்பகிரவங்க அப்டி இல்ல ஆனா அதுக்கு ஏத்த மாரி நம்ப எக்சைஸ் அதெல்லாம் பண்ணணும்
உம்
அந்த மாரி சில கொஞ்ச இதுவும் நல்லது கொஞ்ச இதுவும் கெட்டது ஏன்னா இப்பல்லாம் வந்து இப்ப மின்சாரத்திலே செய்யறாங்க சமையல் அது அந்த டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் இது மின் விவசாயத்துல செய்தெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இது தவறு
ஆமா ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போச்சுன அந்த காலத்தில வந்து நம்ப அடுப்பு அடுப்பில செய்வோம் இல்ல அதுக்கு அடுத்தபடியா வந்து இப்ப வந்து கேஸ் வந்திருக்கு கேஸ்சுமே வந்து ஒரு ரிஸ்கான பொருள் தான் சோ அதெல்லாம் வந்து மிஞ்சு மஞ்சு போனான இன்ன நெருப் மிஞ்சி மிஞ்சி போனா வேற ஏதாவது ஒரு தீ காயம் படும் அவ்ளதான் ஆனா இன்னைக்கு இருக்குற வந்து ஒரு டெக்னாலஜி ஒரு எலக்ட்ரிக் அதாவது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து வெடிச்சுச்சுன்னா அந்த வீட்ல இருக்கிற எல் எல்லா ஒயரிங்குமே ஃபால்ட் ஆயிடும்
உம் ஆமா
டோடல் சர்க்ய்ஃட்டே வந்து ஃபெலியர் ஆயிடும்
உம்
இருக்கிறவங்களுக் ஏதாவது மூச்சு திணறல்வரும் கரண்ட் ஷாக் அடிக்கும்
உம் உம் ஏன் இப்ப சுடுதண்ணி காய் சுடுதண்ணி நம்ப அந்த காலத்து ஹீட்ரு தான் போடுவோம் இப்ப எல்லாம் அப்டி இல்ல கேஸ் வச்சு இது பண்ணி பண்
ஆமா அந்த மாரி நிலமிலைதான் இப்ப போயிட்டு இருக்கு அது இல்லாம வந்து இன்னும் நிறைய டெக்னாலஜி வந்து நாளுக்கு நாள் வளந்துட்டே போயிட்டு இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் ஏ ஐ கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆமா அது அது படிக்கிறதுமே நல்லது ஒரு விஷயத்துல ஆனாலுமே ஒரு விஷயத்துல என்னன்னா ஒரு ஏ ஐ நம்ம உருவாக்குறோம் உருவாக்கிட்டு அதனால வந்து பத்துலேருந்து நூறு பேர் வந்து வேலைய இழக்கிறாங்க ஓரு ஏ ஐ கிரேட் பண்றதுனால அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு நூறு பேர் வேலைய இழக்குறாங்க சோ மனிதனால மனிதன் அழிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட பொருள் தான் வந்து ஏ ஐ
ஏ ஐ ஆமா
ஆமா பத்து பேர் செய்யக்கூடிய வேலைய ஒரே ஏ ஐ வந்த பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல செய்யுது பத்து பேர் பத்து நாள்ல செய்யக்கூடிய வேலைய ஆமா பத்து பேருக்கு வேல இப்போ ஒரு ஆளுக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளம்னா கூட எவ்வுளோ ஆச் பத்து பேருக்கு ரெண்டு லட்சம் ரூபா அச்சு ஆனா ஏ ஐக்கு வந்து மாசம் வந்து ஒரு நாலயிரம் குடுத்தா போதும் இவங்க செய்ற வேலைய செஞ்சு குடுத்துரும்
உம்
அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனிதனால மனிதன அழிக்க உருவாக்கப்பட்ட பொருள் தான் வந்து ஏ ஐ
ஏ ஐ ஆமா
நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம லிமிட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது நம்ம அளவு கடந்து ஒரு பொருள வந்து யூஸ் பண்றோம் ஒரு பொருள பயன்படுத் துறோம் அப்படின்னா இப்ப ஒரு வண்டி கூட ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்துல போனாதான் வந்து ஒழுங்கா போ முடியும் இதே எரநூறு கிலோமீட்டர் வேகத்த போனீங்கன்னா எந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆக்சி ரெண்ட் ஆகும் யாருக்குமே தெரியாது அந்த மாரி இப்போ நிலமைதான் வந்து இப்போ டெக்னாலஜிலயும் போயிட்டு இருக்கு நாமல அழிக்கிறதுக்கு நம்மளே இது பண்ணிக்கிறோம் புதுசு புதுசு புதுசு புதுசா புதுசு புதுசா நம்மள அழக்கிறதுக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம் ஏதாவது ஒரு பொருள
அப்ப ஏ ஐ வர்றது தவறுன்றீங்க நீங்க
ஆமா
உம் அது எனக்கு ஆமா உம் ஆமா
ஏ ஐ வர்றது வந்து ஒரு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணமோ அந்த ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்னு இருக்கணும் என்ன வேணா ஏ ஐ மூலியமா பண்ண முடியலான்னும் போது அது தவறு தானே
ஆமா இப்ப நெ நறைய பேர் இப்ப என்ன சொல் ரகனா அந்த காலத்துக்கெல்லாம் அந்த காலத்துல்லாம் அந்த இப்ப இதுக்கு மேல நம்ம வற நம்ம நமக்கு பின்னாடி வர ஜெனரேஷன்ல எல்லாம் ஏ ஐ மூலியமாவே எல்லா வேலையும் வாங்கிக்குவாங்க யாரும் செய்ய மாட்டாங்க
உம் சரி அப்படின்னா வந்து ஏ ஐ மூலியமா இப்ப யாரு வந்து வேல செய்வா
ஆஹ் அதான்
இப்ப யாருமே வேல செய்ய முடியாது இல்ல அப்ப எல்லாருமே வேலைக்கு போல உம் அத அத எல்லாருமே வேலைக்கு போல அப்படின்னா எல்ல வீட்ல இருக்காங்க அப்படின்னா அவளுக்கு எப்படி பணம் வரும் எப்படி அவுங்க மூணு வேல சாப்பிட முடியும் அவுங்க பேமிலி எப்படி பாத் துக்க முடியும் இனு எவ் ளோ விஷயம் இருக்குல்ல
ஆமா
ஒருத்தர் வேலைய விறதுனால வந்து அவர மட்டும் அது பாதிக்காது அவர சாந்து இருக்கிற எல்லாருக் கும் அது பாதிக்கும் ஏன்னா அவுர் வந்து ஒன்னு அவுர் சம்பாரிக்கல அப்படின்னா அவர் வந்து வேற யாரையோ ஒருத்தர டிபெண்ட் பண்ணியிருக்கணு இப்ப நா சம்பாரிக்கல அ ப்டினா நா எங்கப்பாவயோ எங்கம்மாவயோ டிப்பெண்ட் பண்ணியிருக்கணு இப்ப அவுங்க ரெண்டு பேருமே சம்பாரிக்கலனா யார டிபென்ட் பண்ணியிருப்பாங்க
அதுதா எது ஏதா ஒரு இதுல
சம்பாரிச்சுதா ஆவுனு அதே மாரி வந்து இப் ப்பருக்கர ஆ இதுவுக்கு ஏத்த மாரி படிப்பு மட்டுமே வந்து முக்கியொ கெடையாது ஒரு டிகிரிய மட்டு வச்சு வந்து எதுமே பண்ண முடியாது அந்த நெலமைல தா போயிட்டுருக்கு போ டிகிரிய விட ஸ்கில்லு தா மு கியொ ஏனா வந்து இப்ப மூணு
இந்தா போது அப்டின் வேலைக்கு சேத்துக்குவாங்க ஆன இப்ப அப்டியில்ல ம் ம் ம்
து ஒரு ஆ அதது ஒ ரு மூணு வருஷத்துலருந்துஒரு மூணு மாச கோர்ஸ் வந்து ஓவர் டேக் பண்ணிடுதுன் சொல்லுவாங்கல்ல
ம் ஆமாமா
அந்த மார்தா இப்ப வந்து இப்பஇருக்கிற நெலைமைக்கு போயிட்ருக்கு
ம்
மூணு வருஷ படிச்சவனுக்கு வேல கெடையாது மூணு மாச கோர்ஸ் ஒண்ணு படுச்சுட்டு அவனுக் அவங்கிட்ட ஸ்கில் அதிகமா இருக்கா நா மூணு வருஷ படுச்
ஆமாமா ஏன் நான் நா வந்து உதாரணதுக்கு நா எ த்துகிறேன் நா வந் நாங்க படிக்கும்போது வந்து நா ஒரு நானு ல்லா படிப்பே எ கூட படிக்கிறவ நல்ல படிக்க மாட்டா மார்க்கலா கம்மியா எடுக்குவா எதும் பண்ண மாட்டா காலேஜ்லலா அரியர் ஆனா அவெ என்னயோட ந ல்ல வேலைலக்கிறா
ஓகே
ம் அப்பனா பாத்துங்க அரியர் இத்திணிகும் அவெ என்ய நா வந்து ஆ நால்ல எயிட்டி பர்சன்ட் அப்டி எத்துகிறே ஆ நா அவ்வளோ வேலைக்கு போல அந்த வேல எனக் கெடைக்கல ஆனா அவனுக் கெச்சக்குதுனா பாத்துக அப்ப அதா நீங்க சொன்னிங்கல்ல அந்த இதுதா ம்
படிக்கிறோன்றதவிட புருஞ்சு படிக்கிறமா தெரிஞ்சி படிக்கிறமான்றது இருக்குல்ல
ஆமா
சும்மா படிக்கணுன்ற கடமைக்கு வந்து மக்கப் பண்ணி படிச்சுட்டு கடைசில வந் து வேல கெடைக்கல அப்டின்னா அது வந்து படிச்ச வாத்தியார குத்தொ சொல்றதா இல்ல படிச்ச கம்பெனிய குத்தொ சொல்றதா அந்த மாரி தா இன்னைக்கு நெலமையில போய்ட்ருக்கு
ஆமா
இனிவே படிக்கிறத விட ஸ்கில்லு தா மேட்டர் அதாவ்து எதாவ்து ஒரு துறையில வந்து உன்னோ ட தெறமைய வளத்துக்கணு
உம் ஆமா
தொழில்துறையா இருக்கலா இல்ல வேற எதாவ்து இன்னிக்கு இருக்குற டெக் டனாலஜில வேற எதாவ்து ஒரு துறையா இருக்கலா எதோ ஒரு துறைல நீ இது பண்ணிக்கிட்டாதா நீ நாளைக்கு வந்து நாளைக்கு உன்ன நீ வேலைக்கு போயிட்ட
உம்
அப்டினா கூட நாளைக்கு வந்து உன்ன வேலைல இந்து தூக்கிட்டாங்க ஏனா எந்த வேலையுமே எந்த வேலைலெந்து எப்ப வேணா நம்மளுக் தூக்குவாங்க இப்ப இருக்குற காலகட்டத்துல நெரந்தரொன்றது இப்ப எதுவ்மே கெடையாது ஒரு சில காலத்துல கவர்மெண்ட் வேல தா நெரந்த ரொ அப்டின்ற மாரி இருந்தாங்க இப்பொ
உம் ஆமா இப்ப இந்த டாஸ்மார்க் எல்லா அதா இப்ப டாஸ்மார்க் எல்லா கவர்மெண்ட்டு துன்னாங்க இந்த அங்கிருந்து இப்ப ஆளுங் கல்லா எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லா என்ன வேல போட்தருவாங்க.
ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள வந்து கொண்ணு போய். வேற எதுவும் ஒரு இதுல கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது.
ஆமா.
அந்த மாரிதா இருக்கு.
இப்பகே டெக்னாலஜிங்லே அப்டிதா இருக்கு. ஏ பைஜி தொறயிலே அப்டிதா நறய பேரு எடு. க்கராங்க.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
இப்ப ஐடில எல்லா அதே வேலயில.
ஆமா ஆமா லேப்பாய்ண்டே இருப்பாங்க வேலய வுட்டு தூக்கிட்டே இருப்பாங்க.
உம்.
ஏனா வந்து இப்போ ஒரு குறுப்பிட்ட கட்டத்துக்கு மேலதா வந்து ஐடி வேலக்கி வச்சுப்பா. ஏன் கேட்டீங்னா ஒரு ரெண்டு வருஷோ மூணு வருஷோ எக்ஸ். ஃப்ரீன்ஸ் வாங்றீங்கனு வைங்களே வர்ஷத்துக்கு. பத்து பர்சன்டேஜ் ஒங்ளுக்கு. சம்பள ஒயர்வு கொடுத்தானகூட மூணு வர்ஷத்ல ஒங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பத்தாயிரவாய்கு சேந்திங்கனா பதிமூனாய்ரத்தி ஐநூறுவா நீங்க வாங்க. ஆம் ஆங்க ஆரமிப்பீங்க. ஆனா உங்கள மூணு வர்ஸ். த்துக்கு அப்பறோ உங்கள வேலயிலிருந்து தூக்கிட்டு இப்ப ஒரு முப்பதாயிர நீங்க மூணு வர்ஷோ கழுச்சு வாங்குரீங்கன்னு வைங்களே. . மாவு பாக்கெட் . ஒரு வேல இது தூக்கிட்டு. சோ இப்ப வந்து பாத்தீங்கனா. பத்தாய்ரூவாய்க்கு வேலக்கி வர ஃப்ரெஷ்சர வந்து மூணு பேரு.
உஹம்.
சேரி ப்ரோ மூணு பேரு ஃப்ரெஷ்சர வந்து வேலக்கி வச்றாங்க. ம்ச் சோ அப்டின்னும் போது ரெண்டு. வேற வேல செஞ்சா போது அவுங்ளுக்கு கம்பினி பொறுத்தவரிக்கு. அவ மூணு பேருக்கு ட்ரைனிங் குடு. து. ரெண்டு பேர வேலை வேல ஒழுங்கா செஞ்சாப். போது ஒருத்த வேல வ்வ ஒழுங்கா செய்லனா கூட அந்த ஒரு ஆளோட. வேலய இவன்னுங்க ரெண்டு பேரு செய்றானுங்கல.
உம் ஆமா.
சொ ப்பே எக்ஸ்டா தானே
உம் ஆமா ஆம்
அந்த மாரிதா இப்ப இருக்கற கம்பெனிங்ல போய்ட்டுருக்கு ஏனா இப்பலா வந்து ஒரு லட்ச ரெண்டு லட்ச மூணு லட்ச சம்பள வாங்கறவங்ளா எனக் தெரிஞ் நறய பேர் ஒரு மாசத்துல திடீர்னு பாத்தா என்ன வேலயவுட்டு தூக்கிட்டாங்கடராங்க இன்னொரு கம்பெனில வேலக்கு எடுத்துக்க மாட்ராங்க ஒரு கம்பல்ல தூக்கிட்டாங்கனா ஏனா அங்கருந்தே தூக்கிட்டாங்க இங்க நாங்க ஏன் வேலைக்கு வச்சுக்கணோம்
உம் இல்ல இப்ப நிறைய ஐடி இதுல அப்படிதான் பண்ணுங்கிறாங்க நிறைய ஐடி இதுல எல்லாரையும் எடுத்துட்டு இருக்காங்க
பாத்தீங்கன்னா அவங்க படிச்சதுலாம் வந்து இப்ப இப்ப வர பசங்க வந்து டிகிரி படிக்கிறது கிடையாது ஆறு மாசம் கோர்ஸ்ச படிச் வந்துறானுங்க அவனுங்களுக்கு பத்தாயிரம் சம்பளம் கொடுத்தாலும் போதும் ஆனா இவன் வந்து லட்சக்கணக்கல செலவு பண்ணி அஹ் பிஎஸ்சி எம்எஸ்சி அப்படின்ட்டு ரெண்டு மூணு டிகிரி படிச்சிருப்பான் சோ இவனுக்கு மினிமம் ஒரு பா நாப்பதாயிரம் சம்பளம் கொடுத்தா என்னால வேல பார்க முடியும்ன்னுவான் அப்போ அவனுக்கு தேவ இவன் நா முப்பதாயிர வேலைக்கு சம்பளத்துக்குச்வெச்சனா ஓரளவுதான் வேல செய்வா அதே நாப்பதாயிரத்துக்கு அவனுக்கு பத்தாயிரம் கொடுத்து நாலு பேற வேலைக்கு வச்சோன்னா மூணு பேர் வேல ஒழுங்கு செஞ்சா கூட இவனோட வேல அதிகமாகும்
இப்ப நறைய இடத்துல
உம் நிறைய இடத்துல எக்ஸாம்பிள் நிறைய பீல்டு இப்ப ஹாஸ்பிட்டல் பீல்ட எலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏஜ கொண்டு வராங்க இந்த ரிசப்ஷனிஸ்ட்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஏஜயே வந்து பேசிக்குது கால்
ஆஹ் இப்ப ஏ ஜ ஏ பேசு
ஆமா ஏ ஜ ஏ பேசக்குது அப்போ இப்போ எப்டி பாத்தீங்கன்னா ஹலோ ஆ எனக்கு ஒரு கால் வருது நீங்
உம் ஆஹ் சரி நன்றிங்க உம் பேசுனதுகு உம்